ஆஹ் ஹலோ ஆஹ் கேக்குது கேக்குது ஆஹ் நல்லாருக்கோ சுரேஷா
ஆஹ் ஓகே
ஆஹ் கேக்குதா ப்ரோ
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க க்ளாஸ் முடிஞ்ச்சா
ஆஹ் அது நேத்து நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது அஹ் நார்ம்லா வந்து கிளாஸ் பாத்திங்னா ஆறேகால் டு எட் டேகால் அப்டின் சொல்லிருந்தாங்க இப்போ வந் அ இது சிலபஸ் அன்டு போஷன் கம்ப்ளிட் பண்றத்னால ஒன் ஹவர் எக்ஸ்டன் பண்ட்டாங்க அதனாலதா நேத்து போன் பண்ண முடியலெ அதுல்லாம தெனாமு மழ பெய்து எங்க ஊர்ல
சவுண்டு வருது என்ன வருது
செடிக்கு தண்ணி ஊத்திட்ருக்கே
செர் செர் செரி
ஆஹ் செடிக் தண்ணி ஊத்திட்ருக்கே நேத்லந்து ஊத்வே இல்ல
பாட்டுலு சீ அது ஆமா அதுனால தா அதான் இது ஒரு ச
அதா அதா அது செ அதுவு இது தூரமா வச்சுதா பண்ணிட்ருக்கே அப்பயு சவுண்ட் வருது
செரி செரி
ஆஹ் அதான் நேத் து வந்து ஒரு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா ஆய்ச்சி க்ளாஸ் து அதுல்லாம பன்னெண்டா தேதிலந்து இங்க வந்து ஃபுல்லா கால்ல ஆரம்பிச்சிச்னா மழ பேஞ்சுகிட்டே இருக்கு இன்னைக்குதா கொஞ்சொ வெயிலே காஞ்சிருக்கு அங்கே எப்டி இருக்கு
இங்கயும் அப்டிதா வெயில்தா ப்ரோ மா ‌இல்ல ப்ரோ ஒரு ஃபுல்லா அப்டியே வீட்ல ஒக்காரவே முடில அவ்ளோ புழுக்கொ
ஆஹ் ஆனா இங்கெயு புழுக்கமாதா இருக்கு ஆனா சாந்தரொ நீங்க ஒரு நாலு மணி ஆச்சுன்னா செம மழ பெய்ய ஆரம்பிச்சிர்து கரண்ட் ஆஃப் ஆயிடுது க்ளேஸ் ஏ என்னால ஒழுங்கா அட்டன் பண்ண முடில
இங்க மழ வர்றது கம்மி இங்க மழ வர்றது கம்மிப் கிட்டதட்ட ஒரு ஒன் வீக்காச்சு பாருங்களே
நேத்து குட கரெக்டா கிளாஸ் அட்டன் பண்ணே இருக்கும் போது நீங்க மெசேஜ் பண்ணிங்க அது இல்லாம கரண்டு கட் ஆயிடுச்சு நோட்ஸே எடுக்க முடில நேத்து
இதில்ல யாரு குரூப் நல்ல முக்காவாசி லேடிஸே இருக்க யாரும் பேசுறதுக்கு நம்மளுக்கு
அ அதேதா இப்ப நம்மள்ளா வந்து நார்மலா பேசுவாங்க எப்டி பேசுவாங்கனு தெரியாது நம்ளுக்கு ஏ
ஆமா அது நம்ம நம்ம பேசற்து பிரச்சன இல்ல அவங்கள்க்கு அது எப்டி இருக் அவங்க எத எடுத்துப்பாங்க அவங்களுக்கு எப்டி இருக்குன் தெரியாது இல்லயா அதனால சரி பசங்கள தேடுறதுக்குள்ள அவங்கவே இருக்குறதே கம்மி பசங்க ஃபுல் அன் ஃபுல் லேடிஸ் தா அது குரூப்லத்திய இருக்றதே திமாரு லே பண்றது
நா வந்து நா வந்து அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்தே அண்ணந்தா ஃபர்ஸ்டு பேச ஆரம்பிச்சா செரி நாங்க ரெண்டு பேரு பே சிட்டு இருந்தோ அப்றொ அண்ண வந்து ஆ அவன்ந்து முடிஞ்சிருச்சா அதனாலதா இல்லன்னா நானு அவனுமே பேசிட்ருப்போ அதனால தா உனக்கு கிட பேசிட் இருக்கே
அந்த டிரான்ஸ்கிரிப்ஷ்ன்னு அப்ளை பண்ணி வச்சீங்களா
அது ஏ நம்ம எந்த த ஒண்ணு முடியலையே
புரியில
ஒன்னு இந்த காலே முடியலையே அதுக்கு அதுக்குள்ள எப்டி நா அப்ளை பண்றது
ஆ‌ அது அதெல்லா இல்ல அந்த குரூப்ல அந்த இவருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணி நா ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றே தமிழ் டைப்பிங்
ஆ ஓகே அதெல்லா பிரச்சன தமிழ் டைப்பிங் வரும்
அ அப்பனா நீங்க அத டிரான்ஸ்கிரிப்ஷன்க்கு போடுங்க சொல்லுங்க அவங்க அதுல குரூப்ல போட்ருப்பாங்கல்ல ஒரு பீ டி ஃஎப் இது எப்டி அதெல்லா ஃபுல்லா ஒன் ஒரு டைம் இருந்த ஒரு ஹப்னார் ஒன் ஹவர் கொஞ்சம் கு கோத் ரூ பண்ணுங்க எப்டி என்ன பண்ணு எ அப்டின்றத அது பண்ணிட்டு நீங்க அவ அவருக்கு வந்து செரி நா பண்றே அப்டின்னா அவருக்கு அவர் உங்களுக்கு அசைன் பண்ணுவாரு
நிலா எப்டி
ஆ ஜாயின் பண்ணியிருக்கே அதுல பட் ஆனா அதுல வந்து வர பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போல
அதா நெறைய அண்ணன் கூட சொன்னா நெறைய எரர் வருது இதயாச்சும் கொஞ்சோ கரெக்டா பண்ணு அப்டின்ற மாரி சொல்லிருந்தா
நம்ம இதுல ஏர்ன் பண்றத சொல்ல போனா அந்த காரிய வாய்சு ஒவரே ஒன்னு எத்தன அகவுண்ட் வேணாலு பாத்து பண்லா அந்தளவுக்கு ஏர்னிங்கு கர்ட்டா வருது நானே இது வரைக்கு மூனு நாலு அக்கோண்டு முடிச் டே பேமன்ட்டு மூணுத்துல வந்துருச்சு இப்ப நாலாவதுதா இப்ப புது அக்கௌண்டு புது அக்கௌன்ட்ல பண்ணிட்டு இருக்கே
வேற பேர் வருது உங்களுக்கு
ஆமா அதுதா ஐ மீன் என்னன்னா நமக்கு வேலயு இருக்கு பட் ஏன்னா இருக்கிறப் போ டைம் பண்றப்போ ஏதோ ஒன்னு கொஞ்ச எக்ஸ்ட்ரா பண்ணா நம்பளுக்கு நல்லா இப்ப நாலு பண்ணா அதுவே பத்தாயிரம் வந்துருச்சுல்ல
ஆமா ஆமா
ஆஹ் அதனால தா சரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையு பண்ணி நம்ம பண்ணி இருக்கோ எப்டி டைம் இருக்கு எப்டி போ இப்போ படுத்தா நா தூக்கம் வராது எனக்கு நைட் ஷிப்ட்டுக்கு சோ அதா மதியொ ஒரு ரெண்டு மணிக்கு மேல படுத்தம்னா கரெட்டா ஒரு ஏலு அந்த டைம் வரைக்கு தூங்குவே மோஸ்லி நைட்ல சிஃப்ட்லயு நம் இப்போ வந்து ரெஸ்ட்டு எடுத்துறோ இல்லையா இது அதனால கொஞ்சொ ப்ராப்ளம் இல்லாம ம இந்த ஒர்க்கு பண்ணிட்டு அந்த ஒர்க்கு சைமல்டேனிஸா பண்றெ இந்த ஒன் மன்த்து அப்டி போகு டைட்டா
ஓகே ஓகே நானு அது மாரிதா பண்ணிட்ருக் எனக்கு இது வந்து சுத்தமா தெரியாது அண்ணன் நீங்க சொல்லிதா தெரியு அதுதா பேச ஆரம்பிச்செ இன்னோருத்தருக்கு மெசேஜ் பண்ண அவருக்கு வந்து கால் முடியும் இருக்கும் போல அவர் வந்து திருப்பி ரிப்ளையே பண்ணல ஆனா அவ்ருதா வந்து எனக்கு ட்டு மெசேஜ் பண்ணாரு வாங்க பேசலா அப்டின் சொல்ட்டு ஒரு வேள அது உங் களோட வேற அக்கோன்ட்டோ
எந்த அக் இல்ல ஒரே அக்கோன்ட் ஆஹ் உங்கப் கா வந்து காலைல ஒங்களுக் ப மெசேஜ் பண்ண உங்க பிரதருக்கு பண்ண ஏனா இன் கேஸ் நீங்க பிரியா இல்லன்னா உங்க பிரதர் வந்து அந்த லாகி கின் பண்ணி பேசுவார் இல்லையா சோ அதனால அது அ அவரு அவர் ரெண்டு பேர்ல யாரோ ஃபிரியா இருக்கீங்களான் கேக்கறது உங்ககிட்ட கேக்க அவ்ளோதா தவர மிச்சம் மத்தவங்களுக்கெல்லா நா ரெகுலரா பண்ணுவே யாரோ இன்னு அவைலபுல இருக்காங்ளான்னு ஏனா நம்ம ஒரு நாளைக்கு நா பத்து பதினஞ்சு கால் பக்கொ பண்ணிருக்கனு அதனால ஆளுங்க கரெட்டாருக்காங் கெடைக்காத்
அதா அதா
ரெண்டு நாளா ஒர்க் இஷ்யூ ரொம்ப போன் பண்ணா போன் பண்ண முடியல அது ஒரு பக்கொ அதல்லா ரொம்ப இதுனால கண்ட்டின்யூ பண்ண முடியல கரெக்டா அப்றொம் ப்ரோ இப்ப இன்னைக்கி என்ன இன்னைக்கி திருப்பி ஈவினிங் தானா இது அந்த க்ளாஸு
ஆஹ் இன்னைக்கி ஈவினிங் தா இருக்கு இன்னைக்கு லேட் ஆகுமா சீக்கிரமா என்னன் தெரில ஆனா இன்னைக்கி க்ளாஸ்லா எது கட் பண்ண கூட டது இம்பார்ட்டன்டா சொல்ணு அப்டின் சொல்லிருக்காங்க
அடுத்து எப் எப்டி எதா இது ஸ்டாட் ஆகுதா எவ் ஈவினிங் எத்தன மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுமா இல்ல ஆ
ஆறு மணி ஆறு மணில இருந்து டைமிங் வந்து ஆறு ஆறே கால் டு எட்டே கால் அப்டின்னு சொல்லுவாங்க அது எப்டி போஷன் எடுக்கணு அது மாரி மாறி டே இருக்கு இப்போ வந்து போஷன் அதிகமா இருந்துச்சு னா டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் சு இன்டர்வ்யூ கொஸ்டின்ஸ் லா கேக்கணு அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் எக்ஸ்டா டைம் எடுத்துட்டே போவு அப்படி இல்லனா கொஞ்சம் சீக்ரமாவு முடிஞ்சுரு ஆனா ரெண்டு மண் நேரோ வந்து கம்பள்சரி க்ளாஸ்
நைட் பேசலானு பாத்தே யாரு கரெக்டா வரல நம்மளு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு சும்மா அந்த வெயிட் நேரத்துக்கு ஒக்காந்து ஏதன்னு வேலையா பண்ணலான்னு பாத்தா எதுவும் கரெக்டா முடியறதுல்ல இன்னந்தா ஒரு எட்டு மணிக்கு மேல பாப்போ யாரு வரலன்னா போயிடுவே திருப்பி அவங்க பத்து மணிக்கு வர சொல்லுவாங்க இந்த குரூப்ல பாத்தா நாலு மணிக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லா கூட யாரன்னு இருக்காங்களா கேக்குறாங்க
குரூப் குரூப்ல வந்து ஃபுல்லா வந்து டுவெண்ட்டி போர் அவர்ஸ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மாரி ஃபுல்லா வந்துக்கிட்டே இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரில எப்போ அவங்க அவங்க வேல செய்றாங்களா நைட்
நைட் நைட் நைட்ல சும்மா ஒக்காந்து பா ஆமா நைட் குரூப்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கு யாருன இருக்கீங்களா யாராது இருக்கீங்களா அந்த டைம் யாரு ஒக்காந்து பேசுவாங்க
ல இருக்கும்போது தா வந் து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு எனி
அது கூட இல்ல காலில காலில ச எவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப இதா பண்றாங்க போல ஆர்வமா காலையில நாலு மணிக் கி மூனு மணிக்கெல்லா மெசேஜ் வந்துருது யாரோ இருக்காங்களா யார் அந்த டைத்துக்கு இருப்பாங் தூங்கி கூட எந்திரிக்க மாட்டாங்க
இருக்காங்க எல்லா ஹலோ அந்த அளவுக்கு ஒர்க் அவ்ளோ இதுவா பண்றாங்க
ஆமா அப்படிதா போல அதனால தா எப்படி என்னனே தெரில ஒரு வேல பேமெண்ட் எதாச்சு இது இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜக்ட் பண்ணிட்டு இருந்தோ வீடியோ ரெக்கார்டிங் ப்ராஜக்ட்
ஓக் ஓகே
அது ஒன் மந்த் போ கூட ஸ்டல்ல இததுாக ப் ஒன் டொண்டி டேஸ் சும்மா வந்து அதுல ஏதோ ஒரு ஹெச்பினால ஒன்மந்த் வெய்ட் பண்ண சொன்னா ஆ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கனு தாங்க அது அப்படியே ஒன் மந்த் ஆயி போச்சி டிலே அது இழுத்துட்டே போயிடுச்சு கடைசிலா அதுக்கு ஒன்னும் செட் ஆகல அதுக்கப்புறோ இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி பண்ணாங்க பட் நா இது பண்ணவே இல்ல சரி ஆளுங்க இல்ல பஸ் ஏத்திவுட்டு உங்க உங்கள பிரதர் எல்லா சேத்து வுட்டு நா வெயிட் பண்ணே ஆக்சுவலா அத்மா இதுதா வரு பண்ணிட்டு இருக்கே இந்த மாரிலா அடுத்த ப்ராஜக்ட் இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனு அடுத்து ஒன்னொன்னு எதோ ஒரு ப்ராஜக்ட் வரு இது டெஸ்ட் நடுவுல காரியா இந்த இப்ப வாய்ஸ் ஓவர முடிஞ்ச அப்புறோ வேற எதோ ஓரு ப்ராஜெக்ட் வரு அது எப்படி என்னானு தெரில
பண்ணுவோ
ஆ ஆ
ஆ ஏனா நானு வந்து கொஞ்ச இதுவா தா இருப்போ இன்னோ ஒரு எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிப்டீன் டேஸ் தா ஆகுது உன்ன தேர்டி பை டேஸ் இருக்கு கிளாஸ் முடிய அதனால ஃபிரியாதா இருப்பே அதுக்கப்புறோ எப்டின்னு தெரியில என்ன ஆகு அப்படின் சொல்ட்டு
ஓகே ரெகுலரா கோயிலுக்கெல்லா போவீங்களா
ஆ ரெகுலரா போ மாட்டே அதா வீ லி அப்பனா அந்த பேமஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப இந்த வியாழக்கிழமை ஆச்சுனா இந்த கோயிலுக்கு போலா வாங்க ஆ செவ்வாய் கிழம ஆச்சா இப்போ இந்த போன போன வாரம் செவ்வாய்கிழம கூட முருகல் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தே நேத்தோ முந்தா நேத்து தான
ஓகே
நேத்து முருகர் கோயில் போயிட்டு வந்தே காலைலே நாலு அம்மாவு போனோ ஈவினிங் வந்து நானு அப்பா அம்மா எல்லாரு ஒன்னா போனோ பக்கத்துலயே இருக்கு நடந்து போற தூர தா அதுங்க மூணு பேரு போனோ அண்ணன் வந்தானா அண்ணனோட போவோ இப்போ அண்ணமா வந்து இது வேல இருக்கான்ற தாலே நாங்க மூணு பேரு போனோ பெர்மனேன்ட்டு அப்போ அந்த மாரி நீங்க போவீங்ளா ஹலோ ஹலோ வு கேக்குதுங்ளா ப்ரோ ஹலோ